ஹலோ
ஆஹ் எப்டி இரு
ஆஹ் நல்லா இருக் குறங்க நீங்க எப்டி இருக்கிறீங்க
நல்லா இருக்கே
வெயில்லா எப்டி இருக்கு அங்க
வெயில் ரொம்ப மோசமா இருக்குங்க ஜாஸ்தியா போயிட்ருக் க்கு மழ வரும்ன்றாங்க இப்போ ஒரு அக்னி நட்சத்திர பீரியட்ல மழ கூட வரலங்க
அதா அதாங்க இங்கயு அப்பிடிதா இருக்குங்க வெயில் தாக் கே பிடிக்க முடியல சரினு காட்டுக்கு போனோம் நாங்க நவ்கன் நெங்கு ஒரு ஒரு ரெண்டு பனைமரொ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நொங்கு போடுறதுக்கு ஆள் தேடிட்டுருக்குங்க கெடைக் கேவே இல்ல நாங்களும் து ஒரு ரெண்டு வாரமா க தேடி இப்பதான் ஒருத்தர் கிடைச்சாரு போட்டாங்க ஆனா இப்ப நாங்க சொன்ன டைம்லேயேப் போட்டுருந்தா இன்னு கொஞ்சோ நல்லா இருந்திருக்கு இப்ப கொஞ்சம் எல்லாம் கடுக்காயா போயிருச் சின்ன
ஆமா ஆமா அத எடுத்துட்டாலே அப்படி ஆயிரும்ல
ஆமாங்க ஆமா இது வெளியில கேட்டு ட்டாதா நொங்கு வெல பயங்கரமாருக்கு ஒரு நொங்கு இருபது ரூபாயாமா
ஆமாங்க எங்க மரமே இல்லைங்க இப்பெல்லா மர எ முன்னாடில்லா வந்து நா சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அந்த ஊர் சைடு வந்தாலே பனை மரம்தா நம்மள வந்து வரவேற்கும் இல்லையா அது இப்ப எங் தே இருக்கு சொல்லுங்க கே எல்லாத்தையு வெட்டி உட்டுட்டாங்க அது பனமர பாக்கறதே ரொம்ப அ பூர்வமா இருக்கு அதுல வந்துட்டு அ நொங்கு அவங்களுக்கு வியாபாரத்துக்கு வேற அந்த இது தானே அவங்களுக்கு அ ந்த காலம் தானே அவுங்களுக்கு விக்கற் துக்கு
ஆமாங்க அவங்க ஒரு மாச முன்னாடி வாங்கணு னா மூணுக்குன்னு பத்து ரூவா இப்ப பாத்தா மூப்பது இரு ருவா வெல ஏறிட்டே போகுதுங்க
ஆமா ஆமா நீங்க எப்படி பணமரும் நீங் இல்ல வைக்கிறீங்களா நீங்க நடவு வச்சு அது மாரி ப்
இல்லைங்க நீங்க சொன்ன மாரி மொதல்ல நெறைய இருந்தது அது இப்போ பணமர அந்த பணம் எவ்வள விழுந்து விழுந்து நம்ம கவனிக்காம உட்டோனா அது பக்கத்துலே நெறைய வந்துருதுன் சொல்லி இப்ப மத்த நம்ம எந்த வெளைச்சலும் பண்ண முடியறதுல்ல அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனா எல்லாத் த்தியு வெட்டிட்டாங்க அது இப்ப பாத்தீங்கன்னா பன வெயில் காலத்துல நமக்கு பன நொங்கு கெடைக்க மாட்டேங்குது ஆ மொதல்லெல்லா பாத்தீங்கன்னா எங்க தாத் த்தா அத வந்து ந வெட்டி வெட்டி தருவாங்க தீந்துகிட்டே இருக்குங்க சாப்பிடறதே தெரியாது அவங்க வெட் வெட்டுவாங்க நாங்க எல்லாரு உக்காந்து சாப்ட்டுட்டே இருப்போ அதே மாரி பாத்தீங்கன்னா டெய்லியு வந்து இந்த கோட காலத்துல பாத்தீங்கன்னா இது தெலுவெடுத்து தருவாங்க பதநீர்ன்னு சொல்லுவாங்கல்லங்க
ஆமா அத் அது நல்லாருக்கு ரொம்ப இனிப்பா இருக் க்குல்ல அது குடிக்கிறதுக்கு ஆஹ்
குளிர்ச்சி இப்ப அதுவுமே நாங்க காசு போட் போட்டு வாங்கனுங்க இந்த தடவை கெடைச்சது ஏதோ அதாவ அந்த அளவுக்கு காசு குடுத்தாவது கெடைக்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க இந்த தடவ ரெண்டு தடவ வாங்குனோ வாங்கி எங்க பசங்கள வந் குடிக்கிறது சிரமப்படுறாங்க நல்லது குடுத்தா அவங்களுக்கல்லா புடிக்க மாட்டேங்குது
ஆமா ஆமா அத பத்தி பயன்கள் அவங்களுக்கு சொல்லி் கொடுக்கணுங்க இந்த வெயில் காலத்துல வந்துட்டு எப்படி ஆஹ் அந்த ஒடம்ப எவ்வளவு குளிர்ச்சியா வைக்குது அது இந்த கட்டி வராம இருக்கு வெளியிலல்லா ஒடம்பு பூரா கட்டி கட்டியா வருது இப்ப எனக்கு க்கே பாருங்க இந்த சூடு தாங்காம அவ்ளோ கட்டி வந்துருச்சு அப்படி இருக்க ஆஹ் அப்பறம் அந்த கோடை காலத்துல வர நோய்கள்லா ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இந்த வயித்துக்குள்ள அஹ் புண்ணு அப்றோ வந்து இந்த இந்த வயித்து போக்கு ஆறது து அதெல்லா ஆஹ் அதெல்லா வந்து இது சாப் ப்பிடும்போது கொஞ்ச அதுக்காகதா வச்சிருப்பாங்க அந்த காலத்துக்குன்னே ஆஹ் பிரத்தயேகமா இதெல்லா வந்து செஞ்சு சாப்பிடடுறதுக்குதா வச்சிருப்பாங்க
ஆமாங்க நம்மத அப்றோ மரோ எல்லா போனங்காட்டி நம்மனால நம்ம நம்ம ஒடம்பையு நம்ம பாத்துக்க முடியுறதில்ல இப்ப கொழந்தைங்களையு பாத்துக்க முடியுறதில்ல பாத்தீங்கன்னா இவனுக்கு அங்கங்க நீங்க சொல்ற மாரி நாங்க கெணத்துக்கு போயிட்டு வந்தோன்னா அடுத்த நாள் காதுல கொப்பளோ வந்துரு ஒடம்பு சூடாகுதல்ல உடனே வந்து காது வலியே காதுல கொப்பல வந்துருது ரெண்டு நாள் எனக் காது வலி இது காது வலிக்குது காது வலிக்குது
அது இளநீர் அதுக்குதா வச்சிருக்காங் இளநீர் குடிக்கிறதுக்கு இப்ப இளநீரே வில ஏறி போயிடுச்சு இங்க ஒரு காய் வந்துட்டு அம்பது அம்பது ரூபா அறுபது ரூபா வக்கிறாங்க அதுல நறையவு இல்ல
தண்ணியு சுவையா இருக்காது
சுவையா இல்லாம இருக்கு அந்த மாரி இருக்க அதுல செவ்இளனி இன்னுமே பயங்கர வில ஜாஸ்திங்க எண்பது சில சமயங் கல்ல நூறு வரைக்கும் போகுதுங்க ஒரு காயே அந்த மாதிரி ஆஹ் அந்த அது பொள்ளாச்சி இலனி வருது அப்படின் சொல்லி சொல்றாங்க அந்த ஊர் சைடே ஏதோ சொல்றாங்க தெரியல நமக்கு எது வரு என்ன நமக்கு ஒண்ணுமே உண்ம அது தெரிய மாட்டேங்குது ஆனா விக்கறத அந்த வில வித் வச்சி விக்கிறாங்க அது அந்த மாரி இந்த மருத்துவமன பக்கத்துலல்லாம் முக்காவாசி இதுதானே அவங்களுக்கு போ
ஆம்மாங்க ஆம்மாங்க பழச்சாறு கடைகளு எல தண்ணி இருந்தா நெறைய இருக்கு நம்ம ஹாஸ்டல் பக்கத்துல பாத்துட்டோன்னா
ஆம்மா அது அவங்ளுக்கு அவங்ளுக்கு ஆப் ஆப்ரேஷன் பண்ணவங்ளுக்கு இதெல்லா இதுதா அவங்ளுக்கு குடிக்க சொல்லுவாங்க ச் டாக்டர்ங்களு அ தட் டெய்லி கொடுக்கணு அப்டின் சொல்லுவாங்க அப்புரோ வீட்டுக்கு வந்த பிறப்பாத அத வந்து குடிக்கணு அப்டின் சொல்லி இருக் க்கு அது ஆஹ் இ இது வந்து ரொம்ப வயத்த வந்து நம்ளுக்கு குளிர்ச்சியா வச்சுக்கறதே இது ரெண்டு விஷயங்கள் தா எளநீரு நொங்கு
நொங்கு ஆஹ் ஆமாங் ம் கருப்பட்டிலிங் கருப்பட்டி கிடைக்குங்ளா உங்க ஊர் ஸைடு
ஆஹ் கருப்பட்டி கெடைக்கு பட் ஆனா அது எப்படி சொல்றதுனா உங்களுக்கு அது அதுலயு கலப்படொங்க அது உண்மையானதா என்ன அப்படி தெரியமாட் டெங்கது அது வாங்கி வச்சொன் வெய்ங்ள ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பூஞ்ச மரி புடிச்சு போயிடுதுங்க அதுல
ஓ இப்ப எ இப்ப என்ன பண்றாங்னா பனங்கருப்பட்டியோட தென்னங்கருபட்டிய கலந்துடுறாங்க அப்டிங்கறாங்க அதனால யா என்னென் தெரியலீங்க ஆமா இப்ப நம் பதநீர் குடிக்கிறோம்ல அததா வந்து நல்லா காய்ச்சுனா நமக் கருப்பட்டி கெடைக்குமாமா இப்ப நொங்கு இப்ப அதிகமா இல்லைன்னா எப்டி நமக்கு பனங் கருக் இப் அஹ் பனமரமே இல்லைன்னா எப்டி கிடைக்கு நமக்கு அதனால வந்து தென்னங்கரப்பட் டி கலந்துடுறாங்க அப்டின் சொல்றாங்க
ஆமா ஆமா அது இருக்கு இன்னொன்னு அ நெறைய பேர் வந்து ஒரு தப்பான ஒரு இதுல வந்து இந்த அஹ் பனைமரோ வச்சா அது வந்து தண்ணி நெலத்தடி தண்ணிய இழுத்துக்குது அப்டின்ற மாரியே இது பண்ணி அது எல்லாத்தியு வெட்டிடுறாங்கங்க அது என்னங்க அது உண்மையா அப்டியா
அப்டிலா இல்லைங்க நம்ம அப்டி இல்லா எனக் தெரிஞ் இல்லெங்ளே எனக்கு தெரிஞ்சு இது பனமர பனம்பழோ வந்து விழுந்தா உடனே சீக்கிரொ மொழைச்சுக்குதுங்களாமா அதை வந்து திருப்பவு அழிக்கவே மு டியிறதில்ல என்ன பண்ணாலும அந்த குருத்து வந்து அழி க்க முடியறத இல்ல அப்டின்னு சொல்லிட்டுதா வந்து எல்லாத்தயு வெட்னாங்க இப்பெயு நாங் ஆ எங்க அங்க இருந்து பன பழோ உ பனம் பன பழோ நீங்க வந்து இதுல தீயில காச்சி சாப்ட்டுருக்றீங்ளா
இல்லைங்க நா சாப்டது இல்ல அது எனக்கு ரொம்ப ஆர்வங்க அது சாப்புன்னோனு நா எ நா எனக்கு அது செஞ்சு தரவங்க யாரு இல்ல தெரிஞ்சவங்க ஆனா அது கேள்வி பட்றுக் கே
அது வந்து இப்ப விழுந்த உடனே என்சு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ விழுந்த உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷா கிடைக்கணு அது விழுந்து கொஞ்ச நேரோ ஆயிருச்சுன்னா அதுல செல்லு வந்துரு அதனால னால பூச்சி வந்துரு குட்டி குட்டி பூச்சி வந்துரு அதனால நம்ம விழுந்த உடனே நமக்கு கிடச்சதுன்னா அதக் கொண்டு வந்து தீயில காட்டி சாப்பிட்டோம்னா அவ்ளோ டேஸ் டா இருக்குங்க
அது என்ன மருத்துவ குணங்களு இருக் க்குங்களா அதுக்கு
ஆமா அது நல்ல நார்ச்சத்து இல்லீங்களா அதனால நமக்கு அஹ் அதுல நார்ச்சத்து கிடைக்கு
நார்ச்சத்து இருக்கும் போது இந்த இதெல்லா வயித்துல காலையில எழுந்தவுடனே அந்த கழிவெல் ளா வெளில் ல வந்துரு அதெல்லாருக்கு அ வயிறு ஃப் ஃப்ரீயாயிடு இல்லைங்களா எதுவு இல்லாம ஆ அப்பறோ அந்த
தம்மாருக்கு அதனால இப்டி இயற்கையா கிடைக் க்கும் போது அத நம்ம எடுத்துக்கணு
அப்புறம் இந்த கேஸ் பிரச்சன இருக்குல்லங்க வாயு தொல்ல தப் இது அதாவது அவங்களுக் வந்து ஏப்போ விடாம முடியாம அந்த இது அங்கங்க பிடிக்கு குலங்க அந்த மாரி அது வந்து அப்ப வந்து இத குடுத்தாங்கனா சொன்னாங்கப் ஆ பணது அவ்ளோ இதுவா வெள்ல வந் வந்துருமாங்கது அவங்களுக்கு அப்யே ஒடம்பு வந்து காத்தெல்லா வெளியில வந்து அப்படியே பறக்குற மாரி ஆயிடுவாங்களா அவ்ளோ ஒடம்பு இதுவாயிடு அந்த மாரி இர்வாங்க லேஸ் சயிடுது அ, அதாவது அங்கங்க புடிச்சி ப்போ தெனப்படிய்யே சில பெருக்கு வாயூ வுடம்பாவே இருக்குங்க அது குடிச்சுகிட்டே இருக்கு எத் த்துனு சாப்ட முடியாது அப்புறம் வயித்துல புன்னு நெறைய இருக்கு அல்சர் பிரச்சன இர்க்கறதுக்கு இது ரொம்ப பெரிய இது வரப்பிரசாதோ இது ஆமா அது வைத்து புண்ணெயு பயங்கர ப்ரமா ஆத்தூ அப்டின்றாங்க நால் பட நம்ப சாப்ட்டுகிட்
சாப்ட்டுக்கிட்டே இருக்குணு ம் சாப்ட்டுக்கிட்டே இருந்தா கொஞ்சோ அது செரியாயிரு அது காலையில எந்திரிச் செர்ரி நம்ம தண்ணி குடிச்சாலே கொஞ்சோ நமக்கு வயிறுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்டிங்றாங்க
ஆம்மா தண்ணி வந்து குடிச்சிருந்தவங்க வொண்ண நம்ம நார்மலா அந்து இது இதுச்சு வீட்ல வச்சிருக்கிற தண்ணி குடிக்கிறது அப்டி இல்லைன்னு வெச்சுக்கோங்ளே பழய சாப்பாடனன் மொதல் நாள் மீர்ர சாப்பாடுல்லா நெறையே தண்ணிய குத்தி வச்சிற்றதுங்க அதக் காலைலே எடுத்து நீங்க வெவ் கொஞ்சோ உப் ப்பு போட்டு அதுல வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் போட்டு எல்லாத்தியு இது பண்ணி ஒரு அடிவேணாலு அடிச்சி கொஞ்சோ பெருங்காயம் போட்டு உனுக்கு சாப்ப அது அவ் இவ்ளோ குளிர்ச்சி அதுவே வயித்து அவ்ளோ அதுவாருக்குமா அதுக்கப்புறொ கொஞ்ச நேர கழிச்சு குட நீங் ஏதாவ் டிஃபன் வேணும்னா சாப்ட்டுக்கோங்கே அப்டின்றாங்க இது வந்துட்டூ எங்கப் மாம்னார் வீட்ல என்ன செய்வாங்ன்னா மாசோ ஒர் தரவ அந்த வயத்த வந்தூ க்ளீன் பண்ற மாத்ரீ இ இத சாப்புடுவாங்க காலையில இதுல ஆரம்பிப்பாங்கங்கே இந்தே சொன்ன அந்த தண்ணீ லே ஆ அதுக்கப்புறோ பாத்தீங்கனா பழங்கள் சாப்டுவாங்கங்க பழங்கள் பார்த்தீங்கனா உங்ளுக்கு இந்த பப்பாள்ளீ ஆப்பிள் எல்லான் கலந்து அது சாப்டு போது வயீறு திம்முன்னு ஆயிடுங்க அது மத்தியானத் த்துக்கு பார்த்தீங்கனா அன்னிக்கெல்லா நான்வெஜ்ஜே கிடையாதுங்க எதுவுமே அனா மத்தியான பாத்தீங்கனா இந்த மெளகு ரசோ அத மாரி வச்சி சாப்புற்றதுங்க
ஓ செரி செரி செரிங்க
ஆப்புறோ பே நீங்க ஸ் சாயங்காலம் ஏதோ ஒண்ணு் அவங்க ஏதோ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப எண்ண இது இல்லாம அதுக்கு திரும்ப நைட்டுக்கு ஏத் ஒரு இந்த உப்புமா அது இத மாதிரி சாப்பிட்டு புல்லு மே ஒரு பத்த சாப்பாடு மாதிரிங்க இது ஆஹ அதுவே பைத்த வந்து ந கிள பண்ண மாசம்ாட்டி ஏதோ ஒரு நாள் எல்லாரும் வீட்டுல இருக்கிற நா இப்போ இத செஞ்சுட்டு வெளியில போகக்கூடாது அலையக்கூடாது நம ஏன்னா நம்மளுக்கு ரெஸ்ட்ட் எடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப போஷக்கன சாப்பாடுல்லலைல்ல அதனால ரொம்ப சோர்வாயிடு வோ எல்லாருமே வீட்ல இருக்கு நாள் இப்டி சாப்பிட்டுக்கறது என்ன பண்ணுவாங்க அங்க
சரிங்க தம்பி கூப்பிடுறான்னா கே என்னன்ன கேட்டு வந்து உங்களை கூ
கேளுங்க கேளுங்க ஆமா நீங்க பேசுங்க நான் அப்பறோ உங்க கிட்ட கேட்டுக்கிற இந்த விஷயம் பத்தி நெறைய
ஆஹ் சேரிங்க ஓகேங்க சரி வச்சுட்டுங்களா ஆஹ் சரிங்க